ஹலோ வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழா
பண்ணுங்க பஸ்ட்டு எதோ சொல்லிட்டு இந்தீங்கல்ல
ஆ என்ன சொல்ட்ருந்த நானே மறந்துட்டே தோழா வெயிட் பண்ணுங்க தோழா யோஸ்ச்சுட்டு இது ஷாட் டெம் மெமரி அப்டிதா கண்டுகாதீங்க ஆ லைக் ஃபர்ஸ்ட் பெஞ்சில உக்காந்துட்ருந்து இப்ப யா பண்ணிட் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில இல்ல எனக்கு ரோல் நம்பர் டூ சோ பஸ்ட் பெஞ்சுதா இருக்கணு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அந்த பழக்கங் கெடையாது ஃபுல்லி லாஸ் பெஞ்ச் போயிருவே லைக் லாஸ்ட் பெஞ்ச் இல்லாம சென்ட்ரல போய் உக்காந்திருப் நா சென்டர்லதா உக்காந்துருக்க வஸ்கோங்ளே இந்த கிளாஸ்ல உக்காந்துட் அப்டான் டான்லா கெடையாது நாங்க நாங்க ஆறு பேருமே டான் சொல்லீங்ளா
ஹா
ரெப் வந்து என்ன சொன் ரெப்பு என்ன சொன்னானா ஏ எல்லாம் பேசுறீங்ளோ யாரு பேசறாங்ளோ அவுங்க எழுப்பி விட்ருங்க அப்டின் சொல்லிட்டு ஒரு பொண்ணு எழுப்பி விட்டா அந்த பொண்ணு ஒரு பொண்ண எழுப்பி விட்டாலா அந்த பொண்ணு எங்க கேங்க்ல வந்து ஒரு பொண்ணு சொன்னா ரெட் பெண்ணு ஒரு வார்த்தா சொன்னா நீங்க யார நீங்க எல்லாரு யார வேணா எழுப்பிங்க அந்த ஆறு பேர மட்டு எழுப்பிராதீங்க அவங்க எழுப்பி விட்டாலு பேசி சிரிச்சுட்டுதா இருப்பாங்க சோ வேஸ்ட் அப்படி சொல்லிட்டாங்க நாங்க கலாய்க்க ஆரம்மிச்சிட்டோ ரெப் நீ பார்ஷாலிட்டி பார் க்கிறே எல்லாரையு எழுப்பி விட்டுட்டு எங்கள மட்டு எழுப்பி விடல பத்தியா பார்ஷ்யாலிட்டி பாக்குற பத்தியா திமுரு பாத்தீங்களா எங்களுக்கு பார்ஷாலிட்டினு சொல்லிட்டு அந்த பொண்ணுட அந்த பொண்ணு எங்கள வந்து ரொம்ப அட்டகாசோ பண்ற சொல்லிதா உக்காருங்கனு சொல்லிட்டுதே எனக்கு சொய வேண்டானே இல்ல அந்த பிள்ளடவே வம்புக்கு வரு பாத்தியா இப்டி பார்ஷ்யாலிட்டி பா க்குற எல்லா பொண்ணுங்களு எழுப்பிவிட்டு எங்கள மட்டு எழுப்பி விட மாட்டீகுற பத்திரியா அப் டினு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டோ இப்டி முடிஞ்சுட்டு லைக் அந்த புள் லைக் அந்த நே அந்த பொண் போய் உக்காந்துடுச்சு நாங்க வந்து ரொம்ப சண்ட போட்டோ அந்த பொண்ட்ட என்ன இது ஸ்கூலா காலேஜா என்னனு நெனச்சிட்ருப்ப எப்ப பாரு நேம்ஸ் டேம்ஸ் சொல்லிட்ருந்த டென்ஷன் பண்ணிக்காத அப்டினு சொல்லி திட்டி விட்டுட்டு பெசாம போய் உக்காந்துட்டு பேசி எங்க யேசிட்டு பேச ஆரம்பிச்சிடோ அப்போ ஒரு நாய் கிளாஸ் ல வந்துச்சு லைக் அந்த நாய் வந்து அதுக்கு வீடுனு நென ச்சா இல்ல என்னனு நென ஆமா இந்த பைத்தயகார காலேஜ் அப்டிதா வந்துட்டே இருக்கு காலேஜு குள்ள நாயி எல்லா லைக் உள்ளயே ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு நாலு மணிக்கு அது பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரு
ம் ம் ம் அஹ அஹா அ
லைக் வீட்டுக்கு இல்ல ரோட்டுக்கு போயிரு கால் து என்ட்ரன்ஸ் வந்து ஒம்போது மணிக்கு ஓ பத்து மணிகு காலேஜ்னா ஒம்போது மணிக்கு ஓபன் பண்றாங்கனு வச்சுகோங்களே அது ஒம்போது மணிக்கு காலேஜுக்கு வரு நாலு மணிக்கு வீட் எப்பவுபோல நாங்க போறோமுள்ள அதே மாரி வந்துச்சி எங்க இது வரைக்கு வேற ஒரு கிளாஸ்ல அங்கெல்லா அப்டி வராது தீமீ இந்த கிளாஸ்கு நாய் வருது வந் து ஏதோ அது பாட்டுகு சும்மா வந்து எட்டி பாத்து படுத்துட்டு அங்கேயே படுத்து சு நாங்க என்னா பண்ண ஆரம்பிச்சுட்டோ ஒடனே ஏ ஃபிரண்ஸ் கால வச் சு பேச ஆரம்பிச்சுசு அந்த நாய
ம் அந்த நாயே அந்த நாய்
ஆ அந்த நாய்க்கி இப்ப வந்து அண்ணா அவ வந்துட்டா பாத்தியா அ எப்டி விற்கா பாரு என்ன சோ சாப்பாடு குடுக்க மாட்டியா இப்டி இருக்க பாத்தியா ஐயே அப்டினு சொல்லி கலாய்க ஆரம்பிச்சா அது முடிஞ்சா திரும்ப செகண்டார் மேம் வந்துட்டா தேர்டு அர் செகண்ட அர் ஒரு மேமு அந்த மேம் மேங்க திட்வாப் புல்ல நெனச்சோ ரோல் நம்பர் வைஸ் பே உக்காந்துட்டோ அந்த பீரியடுக்கு நா இருந்து எதோ எனக்கு அத சம்மு புரியிதா இல்லியான் தெர்ல ஒரு இத் துல புரிஞ்சிட் வந்தே எடைல பி விட்டுட்டா என்ன நான் சொன்னே மேம் எனக் சத்யமா புரிய்ல நா தூங்கு பொற அப்டின் சொல்லிட்டு உக்காந்துட்டே என்னால டெங்ஷென் ஆயிட்சு எனகு புரியு மாட்டேங்கிது அது சவுழி விட்டுட்டு திரும்ப போட்டே அவ ரெண்டு ஹார் டூ ஹாஸ் இருந்திருக்கா பாத்துகோங்க டூ ஹாஸ் கல்ச்சு கேக்றா இந்த நாய் இங்கேதா இருப்பன் கேக்வா அவ அந்த நாய பாக்கவே இல் ல லாஸ்ட் வர போவும்போது கேக்கா நாய
ஆ ஹா ஆ அப்ப அத நாயி தா ஒ க்ளாஸ்ல உங்குள மேரி அந்த நாய் தா கொஞ்சொ க்ளாஸ் அட்டென் பண்து
ஆ ஆ மேம் சொல்றாங்க பாத்தீங்க ஒங்ள விட நாய்க் இன்ரெஸ்டாருக்கு போல அக்கோண்ஸ் பாக்க வந்து உக்காந்ருக்து
அது அக்கோண்ஸ் பாக்க போதே உங்ள அது ஒரு நாள் உங்ள டெஸ்ட் வெக் போது
நா என்ன பண்ணேன் தெரிமாஒடனே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திய வந்து ரீட் பண்ண சொன்னாங்க மேமு அவா வந்து ஸ்டைலிஷ் மதி வாசிச்சா லா ஒலுங்கா ரீட் பண்ணு ஒண்ணும் பொர்யல்ல அப்டின் சொல்லிட் அவளு அங்கு போட்டு பண் பண்ணிட்ருந்தோ வேண்ணா அவளு ஃபோட்டோஸ்லா எடுத் தவள்ளோட ஆல்க்கல்லா சென் பண்ணி விட்டுச்சு பாருங்க ரீட் பண்றா அப்டின் சொல்லிட்டு அப்றோ எடைல இந்த நாயி போட்ருக்கா கடந்துச்சு நா என்ன பண்ண ஸ்னாப் போட போனே எவ்விதம்மா ஆ டாக் ஹவுஸ் அண் அவர் க்ளாஸு
ஆ ஆ ஆ அப்டின்
அவ்டின் சொல்லி போட்டு அடி போட் எல்லாத்துக் அனுப்பி வெச்சு மெசேஜ் வருது இது க்ளாஸ் இன்ன நாய் வீடா அப்டிங்கிட்டு எல்லா மில்
மோஸ்லி எனகு ஸ்னேபே யூஸ் பண்ண தெரியாது ஆனா ஸ்னேப்ல டெய்லி மெசேஜ் வர் ரொம்ப இதுவா இருக்கு தெருப்பாவு
திரும மதிய வந்து சாப்பாடு சாப்டாது வந்து லைக் நா மட்டு நீங் ஃபாஸ்டிங் போய் இருந்தன் ஃபிரெண்ஸ் ஃபாஸ்டிங் இல்ல சோ நா வந்து என்ன பண்ணிட்ருந்தேந்து இந்து சும்மா எந்து அவுங்கள்ட்ட பேசிக் இருந்தே அப்பறொ முடுஞ்சு ஒரு லைக்கு சாப் இப்ப முஞ்சு ஒன் ஃபாட்டி ஃபை ஒன் ஃபாட்டி ஃபைவ் நனைக் அய்யோ சாப்பாடுகுள் ஆமா ஒன் ஃபாட்டிஃப் ஆ ஒன் ஃபாட்டி ஃபைக்கு சாப்பாடுகள் முடுஞ்சுது கேண்டீன் போய் அவுங்க கேண்டீன்ல சாப்ட்டாங்க நா அதலா சாப்புல்ல சும்மா இருந்துட்ருந்த அப்றோ வந்து க்ளாஸ் கோந்துட்டு லைக் எங்ளுக்து கம்ஃபுட்டபுள் இல்லான்த்தோன்ல லாஸ்டு பின்னாடி பே உக்காந்ட்டோ நாலு பேர் செல்த்தி பிட் நாலியு பக்கத்து நா ஒரு மூ ரெண்டு பேர் வந்து பீஸ் பெஞ்சு பக்கத்லே உக்காந்திரு லைக் காட்ஸ் இருக்குல்ல காட்ஸ் இப்ப ரேக் பண்ணாங்கள லைக் நாங்க காட்ஸ் க்ளேக் பண் தெரியாது ரம்மி க்ளேக் பண்ண தெரியாது இது ப்ளே பண்ண தெரியு எங்ளுக்கு லைக் கலுதன்ஸ் சொல்லுவாங்க லைக் தோத்தக்கால் லைக் அ காட்ஸ் வச்சி டிஃப்ரண்டா ப்ளே பண்ணுவாங்க அத அது ப்ளே பண்ணிட்டு ப்ளே பண்ணிட் இருந்தோமா ரெட் பா போயி எழுப்பி விட்டா நாங்க ஆறு பேர் மொட்டு பின்னாடி கெடுந்து விளாட்றோ
ம் ம்
நெலச்சு பாருங்க மேம் வந்து என்னனெனங்
மேம் வந்தா ஒங்ள ஃப்ரின்ஸ்பலான கூட்டு போப்போறாங்க
பிரின்சிபல்ட்டலா கூட்டு போவ் மாட்டாங்க டீசன்டா நல்ல திட்டி தருவாங்க நாங்க வாங்கிப்போ
அப்போ நப்த மேம் தா அவுங்க
ஆனா வந்து என்ன எல்லா மேம்க் தெரியு லைக் எப்டி சொல்ல நாங்க ஆறு பேரு வந்து மூரு நாங்க லைக் எ கூட என்னோ ஏ கூட ரெண்டு பேர் ஸ்கூல் படிச்ச பொண்ணுங்க இருக்காங்க இன்னொரு மூணு பேரு பொண்ணுங்க வேற ஸ்கூல படிச்ச பொண்ணுங்க லைக் ஸ்டாடிங்ள வந்து எதிர்ப் வராம ஆறு பேரு பேசி இல்ல நாங்க மூணு பேரு அவுங்க மூணு அப்டி பேசிட்டு இப்ப வந்த் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற அளவுக்கு ரொம்ப குளோஸா இருக்கோ எதா மேம் வந் து லைக் டூரு பத்தி கேட்டா கூட எங்க ஆறு பேர சொல்வாங்க முஸ்லிம் பொண்ணுங்கள்ட்ட கேளுங்க அந்த பொண்ணுங்க வர சான்ஸ் இருக்கு அந்த பொண்ணுங்க கொஞ்சோ ஆக்டிவாவே ப்ச் முஸ்லிம் பொண்ணுங்க ஏனா நாங்க வந்து ஆறு பேருமே முஸ்லீம் மாதிரி
ஆ நீங்க மு நீங்க முஸ்லீமா
ஆ முஸ்லிம்தா சொல்றது எப்டி சொல்வாங்கனா அந்த முஸ்லீம் பொண்ணுங்க ஆறு முஸ் லீம் பொண்ணுங்க அப்டீனு சொல்வாங்க பாத்துக்கோங்க சொல்லிட்தா அவுங்க வந்து க்ளாஸ் பண்ணிர்ப்பாங்க எங்களயெல்லா செம ஜாலியா ஃபன் பண்ணுவோ இன்னைக்கு ஃபுல்லா அப்டிதா ஃபன் பண்ணிட்டு திரும்ப என்னாச்சு போர் அடிக்கு சொல்லிட் இருந்தால செரி காட்ஸ் யூனோ வெளாட்னோ அப்றோ யூனோல கொஞ்சோ ரவுண்ஸ் பேய்ட்டே இருந்தது சோ மூடி வச்சிட்டு செரி கேம்ஸ் முடிச்சுப்போ அப்டி சொல்லிட்டு கொஞ்சோ பேசலா அப்டின் சொல் பேஸ்லான் சொல்லிட்டு எறந்த கதையெல்லா இருந்து பேச ஆரம்மிச்சாங்க இப்போ கதையே பேயாச்சு இன்க்கி டெய்லி ஒரு டாபிக் இப்போனே இன்னைக்கி எறந்த கத யார் யார் இறந்தா என்ன பண்ணுவாங்க ஆ இப்டியா அப்டியா சொல்லி பேச ஆரம்பிச்சாச்சி ஆ கேட்ட நல்லாதான பேசிட்ருந்தீங்க நல்லாதான இருந்தீங்க எதுக்கு இந்த டாபிக்கு ஆ சொல்லுங்க மனுசனுக்கு தூக்கோ வருமா இன்னிக்கி சொல்லுங்க ஒரு து ஆமா பாத்தியா சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு இந்த டாபிக் வந்துருக்கு செர் மாத்திக்லா நாளைக்கு வேற டாபிக் பேஸ்லா அப்டின் சொல்லிட்ருக்கோ தமிழ் மேம் வந்தா
ம்
தமிழ் மேம் என்ன தெரியுமா சொல்லுவோ ஆம் நா பாட நடத்துவே நீங்க தூங்குங்க எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு கிளாஸ் நடத்தி முடிக்கனு இப்டிதா சொல்லுவா நீங்க தூங்குங்க நா கிளாஸ் நடத்துவே எனக்கு பிரச்சன கெடையாது எனக்கு கிளாஸ் நடத்தி முடிக்கனு நா வந்து என்ன பண்ணிட்டுருந்தே தெரியுமா எப்டி ஃபஸ்ட் ரோல் நம் ஆ இப்ப வந்து மூணு மூணு பேர உக்கார சொல்லிட்டாங்க மேம் பெஞ்சில சோ அப்டி மூணு பேர் ஒக்காந்துட்டுருக்கு போது நா சென்டர்ல ஒக்காந்துட்டு கய்ய ரெண்டையு கண்ல வச்சிட்டு த் தூங்கிட்டே அமைதியா இருக்க வேனு தான பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துட் டு என்ன தெரியுமா பண்ணா காது கிட்ட வந்து கிளாப் பண்ணி விட்டுட்டா ச்சுலி நா என்ன பண்ணி எந்திர்ஸ்ட்டே அவுங்க சாய்க்கு உக்காந்துட்டு மவுள செத்த நீ தூங்கு இப்ப நீ தூங்குவன் எனக்கு தெரியு அ அப்பின் சொல்லிட் பாத்துக்ட்டே இருந்தே அவ தூங்குவா லைக் அமினா அவ தூங்குவா லைக் மேம் பாட நடத்துறது தூக்கோ வருது லைக் அவுங்க ஒழுங்க நடத்த மாட்டாங்க இப்டி இப்டி இப்டின் சுத்திட்டே இருப்பாங்க ஒழுங்கா நடத்த தெரியாது போல அவ நடத்த நடத்த இவ தூங்குனா நா சொன்னேன்ல நீ எனக் எழுப்பி விட்ட நா ஒன்ன விட மாட்டே நீ செத்த அப்டின் சொல்லிட்டு அவ கண்ண மூடுவா அப்டினா இந்தி ம் லைக் மெயின் ரோட்ல இருக்கோ மெயின் ரோட்ல வீடு ஹ ஆ அந்தா அபினா அபினா அவ சொன்னா ஐயோ சாமி உன தெரியாம எழுப்பிட்டே தயவுசென் நீ தூங்குமா அப்டின் சொன்னா நா சொன்னே டீசன்டா தூங்கிட்ருந்தே நீதா எழுப்புன எனக்கு தூக்கோ போயிடுச்சு எனக்கு இப்ப ஃபன் பண்ற மூட்ல இருக்கே நீ தூங்கு ஒன்ன வச்சி நா ஃபன் பண்ண போறே ஒ அப்டின்னு சொல்லிட்டே இன்னைக்கி ஒன்னாறு வெச்சி அவள வெச்சு செஞ்சிட்டே நீ தூங்கு தூங்கு அவ தூங்க தூங்க என்ன பண்ணுவ தெரியுமா கிச் கிச்சன விட்றது ட்ரெஸ்ஸ புடிச்ச இழுத்து விடுறது இந்த வேலைய நெனச்சிட்டு இருந்தா அவகிட்ட
ஆ
இதுல பின்னாடி இருந்துட்டு ஒருத்தி கிளிப்பு நல்லா இருக்கே அப்டின்னு சொல்ட்டு கிளிப் கிளிப்ப உருவிவுட்டுட்டா மண்டையிலெருந்து
ம் ம் நீங்க எங்கியுமே இதுவால்லா போ மாட்டீங்ளா
என்னது
ஹலோ டூர் அல்லா எங்கியுமே போமாட்டீங்
ஐயோ ஏ அதெல்லா இருக்குறீங்க அதா சொல்றேன்ல லைக் டூர் கூட்ரு போவாங்க தேர்ட் இயர்ஸ்ஸு ஃபஸ்ட்டு கூட்ரு போவாங்க அந்த வேன்ல வந்து ஸ்பேஸ் இருந்தா செகண்ட் இயர்ஸ்ஸ கூப்டுவாங்க சீட் இருக்குல்ல சோ செகண்ட இயர்ஸ்ஸா சீட்டுக்காக கூப்டுவாங்க தென் செகண்ட் இயர்ஸ்ஸ பில் பண்ண முடியலனா ஃபஸ்ட் இயேர்ஸ்ஸ கூப்டுவாங்க போல போனவாட்டி அப்டிதா வந்து கேட்டங்க நா ஃபஸ்ட் இயர்ஸ் படிக்கு போது அப்பதா மேம் வந்து எங்கள சொல்லிருக் கங்க எங்களுக்கு ஒரு கெத்து தெரியுமா அப்பன்தா எங்குளுக்கு தெரியு என்னடா மேம் கே நம்ள புடிச்சிருக்கு போல அப்டின் சொல்லிட்டு கெத்தா இருந்தோ
ம் ம் ம் மேமும் உங்க மேமையு நீங்க அவ்ளோதா ரெடி பண்டிங்க
யா தெரியு அவுங்களுக்கே தெரியு ரொம்ப வந்து இப் எங்களாலேயே எட்டு ஒரு ஒரு லைக் அ ஃபர்ஸ்ட்டு மெயின்ரு அசிஸ்டென்ட் அவுங்குளுக்கொரு அசிஸ் டன்ட் மூணு பேருமே ஒரு ரப் எட்டு வட்டி மாறிருப்பா அப்ப மூணு மூணு பேர் பாத்துக்கோங்க மூணு ரெப்பு எட்டு எட்டு வாட்டி வாங்கிட்டா
ம் ம்
கார்ணொ யாருன்னு கேட்டா நாங்கதா